வணக்கம் வணக்கம் நல்லாருக் நல்லாருக்கீங்ளா ஓகேமா சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா சாப்ட்டது வந்து சேமியா சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து ரசம் உருளக்கெழ்ங்கு பொரியல்
ஆ செரிமா
ரசத்துல உங்களுக்கு என்ன நன்ம இருக்குன் தெரிமா
புரிலியேமா நீங்க சொல்றீங்ளா தெரிஞ்சுக்றே உங்ளுக் தெரிஞ்ச விஷ்யத்த நீங்க சொல்லுங்க எங்குளுக்கு தெரிஞ்ச விஷ்யத்த நாங்க சொல்றோ
ரசத்துல வந்து
ம்
இருமல் புச்சுந்தா ரசோ சாப்பாடு சாப்ட்டா போயிடு ஜெல்தோஷ புடிச்சிருந்தாலு ரசோ சாப்பாட சாப்ட்டா போயிடு மிளகு சீரகம் எல்லா போற்றாங்ள அது சலி தடுக்குது
அ ஒ
அ நெனக்கிறீங்க ம்
நீ ரொம்ப நல்லா அழகா பேசினிங்க ம்
நெறைய பேர் சாப்ட்டு ரசத்த குடிப்பாங்க அது தெரிமா அது வந்து சலி புச்சிருந்தா குடிப்பாங்க எல்லாரு
அப்டியாமா
ம்
அப்டியா எனக்கு தெரியாது அத பத்தின விஷ்யங்கல்லா நீங்கஅ கிரிக்கெட்டாப்பா
ம்
ஆ கிரிக்கெட் பாப்போம்பா எ பைய தா நல்லா கிரிக்கெட் விள்யாடுவா கிரிக்கெட் கபடின் சொல்ட்டு எல்லாமே நல்லா விளையாடுவா எனக்கு கிரிக்கெட் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது நீங்க சொல்றீங்ளா நா தெரிஞ்சுக்ற
எதனா டீம் பேர் எய்ச்சு தெரியுமா
அ எனக்கு தெரியாதுமா நீங்க சொல்லுங்க நா தெரிஞ்சுக்ற கிரிக்கெட் பத்தி எனக்கு தெரியாது சாப்புட்றத பத்தி தி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியு
சாப்புட்டது பத்தியா பீஃப் ரைஸ் அதலா புடிக்குமா பீஃப் ரைஸ் எதுனா சாப்டுவீங்ளா
பீஃபா
பீப் ரைஸ்
பீஃப் ரைஸா
அ
அ பீஃப் எனக்கு புடிக்காதுமா நா பீஃப் சாப்ட மாட்ட மட்டன் சிக்கன் சாப்டுவ பீஃப் சாப்புட மாட்ட
மீன் வறுவல்
வரு சாப்டுவ நால்லா சாப்டுவ
பீ சிக்கன் இது வருவல் சாப்டுவீங்ளா
ம் சிக்கன் வறுவல்லா நல்ல சாப்டுவ எனக்கு கிரிக்கெட் பத்தி சொல்றீங்ளா நா தெரிஞ்சுக்ற ஆமாம்மா ஆயில் போட்டு தா செய்றாங்க
நெறிய ஆயில் போட் நெறிய ஆயில் போட்டு செய்வாங்க தெரியுமா
ஆமம்மா நறைய ஆயில் போட்டு தா செய்றாங்க ஆயில் போட்டு செய்றாங்க இருந்தாலு நாக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கேட்குதே
அது அளவா சாப்புட்ணு
ஆமம்மா அளவா தா சாப்புட்ணு
ம் ஹார்ட் அட்டாக் வரு நெஞ்சுவலி
ஆமாம்மா
உம்
சரிதா நீங்க சொல்றது சரிதா
உம்
அ நீங்க சொல்றது சரிதா நா வந்து உணவுல பாத்திங்கன்னா எல்லாமே அளவா தா எடுத்துக்குவே அ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
சொல்லுங்மா
சும்மா அலோ
அ சொல்லுங்மா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மா ஒக்கானுக்குறே
இல்ல படிக்கிறீங்ளா வேல பாக்குறீங்ளா
இப்பதா பஸ்ட்டு
ம் பள்ளி படிப்பா பள்ளி படிப்பா கல்லூரி படிப்பா காலேஜு காலேஜ் என்ன படிக்கிறீங்கம்மா செரிமா செரிமா ஆ செரிமா ஆ சேரி ஆ இப்ப நீங்க ஆ நீங்க கிரிக்கெட் பத்தி எனக்கு சொல்றேன் சொன்னீங்கல்ல அத பத்தி நீங்க சொல்லுங்க நா தெரிஞ்சிக்கிறே
ம் கிரிக்கெட்ல மொத்தோ நெறைய டீம் இருக்கு
செரிம்மா
அதுல வந்து எனக் புச்ச டீம் வந்து ஆர் சி பி ராயல் சேன்லெஞ்சர் பெங்ளூர் இந்த டீம் தா எனக் பிடிக்கு இதுதா எனக் தெரியு
செரிமா
உம்
அப்பறோ கிரிக்கெட்ல மொத்தலா எத்தன பேர் வெளயாடுவீங்க எத் எத்தன ரன் எடுத்தாக்கா என்ன மாதிரியான இதுக் கெ ஸ்கோர் கெடைக்கு அதெல்லா சொல்லி
அது வந்து நம்போ நெறைய ரன் வெச்சா நெறைய ரன் அடிப் ஐ பி எல் நெறைய ரன் வெச் ஆடு செஸ் ஆட் தெரிமா உம்
இப்போ தெரியாதும்மா இது சமையலு சாப்பாடோட
கார்ட்டோனு
கார்ட்டூன் சேனல் பாப்போம்மா என்னோட பசங்கெல்லா பாப்பாங்க அதனால கார்ட்டூன் சேனல் பாப்பே
அதுல என்னா கார்ட்டூன் ம்
ஆ அப்பறோ வந்து இந்த காமெடி பண்ணுவானே ஒரு குட்டி பைய
சின்சன்
ஆ சின்சன் சேனல் பாப்பே
ம்
அது நெறைய ஓடுன் வீட்
சோட்டா பீம்ல ஒரு மூண் பேர் தெரிஞ்சவங்க பேர் தெரிமா
ம் தெரியுமே காலியா தெரியு அப்றோ அந்த மங்கி பேர் ஒன்னுருக்குமே அந்த மங்க்கி பேர் என்ன
க்கி பேர் சொல்லுங்க அதா கேக்கறே
அந்த மங்க்கி பேர் வந்து
ஜெக்கு
ம் ஆ ஜக்கு ஜக்கு அப்றோ அந்த குட்டி பொண்ணு பேர் வந்து
இந்நுமதியா
ம் இந்துமதி வந்து இளவரசி
சுக்கி
சுட்கி சுட்கி ஆ சுட்கி, ராஜு காளியாவதா அதிகமா தெரியு காளியா தா நறைய காமெடி பண்ணுவாரு
ம்
அ அப்பறோ வந்து காளியா கூடவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸ் மாரி அவங்க பே அ டோலு போலு அவங்ளயு எனக் பிடிக் கு காளியாவயு டோலு போலுயு தா எனக்கு புடிக்கு ஏனா அவங்க தா நெறைய காமடி பண்ணுவாங்க நா சிரிச்சிட்டே இருப்பே
ம்
ஆமாமா ஆமா ரொம்ப புடிக்கு நா சிரிச்சிட்டே இருப்பே அதுனால புடிக்கு சின்சானயு ரொம்ப புடிக்கு
சின்சான்ல எதனா மூணு பேர் தெரிமா
அ சின்சான்ல அவங்க அம்மா பேரு வந்து ம் அவங்க அம்மா பேரு
மெட்ஸி
ம் ஆமா மெர்ஸி மெர்ஸி அவங்கப்பா பேரு அ மறந்துட்டே டக்குன் மறந்துட்டே
கஸாமா
கஸாமா இல்ல இல்லல்ல கஸாமாங்றது ஃப்ரெண்டு
ஆ ஆமா ஃப்ரெண்டு
சின்சான்னோட அப்பா பேரு என்ன தெரியுமா சின்சான்னோட அப்பா பேர் வந்து ம் ஹேரி ஹேரி ஹேரி கரக்ட்டு ஹேரி சின்சான்னோட தங்கச்சி பேர் என்ன
ஈமாவாரி
ஆ எஸ் எஸ் ஹீமாவாரி அப்பறோ
ஆ ம்
வேறென்ன ஸ்போட்ஸ் விளயாடுவீங்க நீங்க
ஸ்போட்ஸ்ஸு ஃபுட்பால் விளாடுவே கிரிக்கெட்
சரிம்மா சரி
ம்
ஆ ஃபுட்பாலு கிரிக்கெட்டு தா உங்களுக் புடிச்சது ஆ ஃபுட்பால் பத்தி எனக் சொல்றீங்ளா ஃபுட்பால் பத்தி எனக் எதுமே தெரியாது பேஸ்லாமாமா
ஆ ரெனால்டு
ம் சரி அடுத்தது எப்டி புட்பால் வந்து எத்தன ஆ டிக் அடிச்சாக்கா வந்து ஸ்கோர் கெடைக்கு
அது வந்து ஒரு டீம்ல எட்டு பேர் இருப்பாங்க
சேரிமா
ம்
ஆ
ஃபுட் பாலு ஓரளவு தெரியு இதா
சொல்லுங்மா ஒரு டீம்ல எட்டு பேரு அந்த பவுல்குள்ள வந்து எத்தன பால் போய் என்டர் ஆனுச்சுன்னா ஒரு ஸ்கோர் கெடைக்கு
பேசி நல்லாடுவா சி வந்து நல்லாடுவா இது கோல் கீப்பர் நல்லா பண்ணு
ஆமா மெர்ஸ் ஆமா
தெரிமா ம்
ம் கேள்விப்பட்டிருக்கே அந்த நேம் எல்லா நெறைய கேள்விப்பட்டுருக்கே
ஏ பேன்ஸ் வாங்க
என்னம்மா
மெசி எல்லாருக்கு பிடிக்கு தெரியுமா
ம் தெரியாதுமா ஆஹ மெர்சி வந்து எல்லாருக்கு பிடிக்குங்களே தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கு
ம்
ஆமா
க்கு அப்றமா உங்களுக்கு வேற என்ன கார்ட்டூன் பிடிக்கு
எனக்கு கார்ட்டூன் சேனல் வந்து இன்னொன்னு வந்து ஆ இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒல் நீயே ஓட்டு
புரியல
இருப்பாரு ஒரு வந்துட்டலியாறாரு கொஞ்சோ ஃபேட்டா ஓரு ஆளு ஒல்லியா ஒரு ஆளு இருப்பாங்க அந்த நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு அந்த கார்ட்டூன் சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு
ம்
ஆமா அது பாரப்பே அது பேரு கூட நா என்னோட பையனை கேட்டு உங்களுக்கு சொல்றே
அதுவு இல்லாம கிரிக்கெட்ல உட்ட நேறைய பேர் ஆடுவாங்க
ஆமாம் கிரிக்கெடில் வந்து பதினோரு பேர் ஆடுவாங்க
ம்
ஆமா அப்ற அதே மாரி புட்பால்ல எத்தனை பேர் ஆடுவாங்க
ஃபுட்பால வந்து எட்டு பேரு
சேரிம்மா சேரிம்மா
ஓகே டைம் முடிஞ்சிருச்சுன் நெனைக்கிறே அடுத்த கால் பேசலா
ஆ நன்றிம்மா மீண்டும் ஒரு அழைப்புல பேசலா பேசலாமா